வணக்கம் தோழா
அ வணக்கோ
அ நல்லா இருக்
நா நல்லா இருக்கே நீங்க நல்லா இருக்கீங்களா
அ நல்லா இருக்கே சொல்லுங்க தோழா என்ன பண்ணிட்ருக்கீங்க
நாங்களா நா இசர்வீஸ் பன்ரே
செரிங்க இன்னைக்கி என்ன தலைப்புல பேசலானா வாழ்க்கைல நம்ம ஏதாது ஒரு ல ச்சியோ இருக்கும்ல அது எப்டி நம்ம அடையறதுங்கறத பத்தி ஏதாது பேசுவோங்களா
அ
சொல்லுங்க உங்களுக்கு ஏதாது லட்சியோ சின்ன வயசுல இருந்து எதாது அ செய்யணு பண்ணணு உங்களுக்கு ஏதாது இருந்துச்சா
கண்டிப்பாங்க சின்ன வயசுல இருந்தரு லட்சியோ அப்டியே அப்டி ஏஜ் ஆக ஆக அப்டியே சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு இருக்கிற என் என்விரான்மெண்டல் பாத்தா அப்டியே சரௌண்டிங்ஸ பாத்தா அப்டியே சேஞ்ச் ஆயிட்டுருக்கு நா நா சின்ன வயசுல என்னுடைய ஒரு செவன்த் படிக்கிறப்போ நா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஏரோனாட்டிக்கல் பபீல்டு போலானு சொல்லிட்டு ஒரு ஆச ஒரு கோல் ஏரோநாடி ஏரநட்டிகள் ஃபீல்டுல ஏதாது ஒரு அச்சீவ் போன அப்டின்னு ஒரு நம்மையில
சரி சரிங்க
அது அப்டியே நாலடைவுல வர வர டிப் ஆயரு
அது அப்டியே மாறிடு இல்லங்களா நம்ம சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி
சரௌண்டிங்ஸ நம்ம மாத்திரு நம்ம அதுக்கான டைம் கொடுக்க முல்ல அதுதா ஒரு பெரிய எடிஷன் அதா நம்ம அந்த சூழ்நிலையில நம்ம ஃபேமிலியோ அல்ல பேக்ரவுண்டோ இருந்தாதா அத நம்ம வெயிட் பண்ணிய ஏன்னா அது வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு ஒரு யுனிக்கான இதன் நிலமை இரு நம எல்லாத்தோடு போனாலும் பிரச்சனை இல்லைிக்கான ந அக்கான டைம் நமக்கு அதுக்கான மணி எல்லத்துமே நம்ம
ஆமா ஆமா ஆமாங்க கண்டிப்பா அது அ அது அடையறதுக்கு வந்து நம்ம என்னதான் முயற்சி பண்ணனாலும் சில விஷயங்கள் வந்து நம்மளை வந்து அப்படி தடுத்துரும் அது ஒரு தடவ ரெண்டு தடவ அப்படின்னா நம்ம முயற்சி சி செய்யறப்பல்லா அது தோல்வி அடையும் போது அது மேல ஒரு மாரி சரி இதை கொஞ்ச நாள் கழிச்ச பண்ணணு அப்போ ஆரம்பிக்கலா அப்படின்னு கூட நீங்க தள்ளி போட்ருப்
ஆ அப்படியே நாட்கள் ஓட ஓட அப்படியே அடுத்த அடுத்த நிலைமைல்ல இல்ல சரி ஓகே அப்படியே அ அன்னைக்குந்த இப்ப எந்த சின்னிள்ளையை கேட்டாலும் நான் டாக்டர் ஆணும் இன்ஜினியர் ஆனும் ஐபிஎஸ் ஆன ஐஏஎஸ் அது மாரி நம்மள ஒரு டைத் சின்ன வயசு சொன்னதுதான் ஆனா அந்த காலப்போக்கும் பாத்தீங்கன்னா அது ஒரு சில பேர் அந்த வழிகளை அந்த இதெல்லாம் ஏற்றுக்கொண்டு விடுது பண்றாங்க எல்லாருனாலு அது அந்த ஒரு இதை போகிறதுக்காக அதை இது பண்ண முல
ஆனா நீங்க இப்ப வரைக்கும் உங்க மனசுக்குள்ள அது இருக்கும் இல்லைங்களா அது பண்ண முடியல இப்ப எதாயாவது பார்த்தாலோ இப்ப அந்த மாதிரி ஏதாவது நீங்க அத அத கட டந்து போகும்போதோ இல்லாத எத எப்பயாச்சும் அந்த மாதிரி ஏதாவது பார்க்கும் போதோ உங்களுக்கு அதனுடைய கொஞ்சம் அது ஒரு வருத்தமா இருக்கும் இல்லைங்களா
ஆமா கண்டிப்பா அது அந்த நமக்கு இருக்கும் போது அது ரிலேட்டடா எது பேசினாலும் அது இன்ட்ரெஸ்ட்டா நம்ம பேசுவோம் இப்ப நம்ம அது அதுக்குள்ள இன்வால்வ் ஆயிரிடும் இருக்கிற த்துல அது வருத்தமா தான் இருக்கும் உங்க உங்களுக்கான இது என்ன
ஆ எனக்கும் அதே மாதிரிதாங்க ஒரு ஒரு ஒரு ஸ்கூல் டைமிங்ல பாக்கும்போது பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு நல்ல ஒரு சேலரியில நம்ம அப்படியே செட்டில் ஆகணும் அப்படிங்கறது மட்டும் ரொம்ப ஒரு மாரி தெளிவா இருந்தே அப்புறம் நாட்கள் போக போக போக போக அ ச விமனா பாத்தீங்கன்னா பெருசா அந்த காலத்துல வெளியில விட மாட்டாங்க எனக்கு பேங்க் கில வே வேலை கிடச்சமே அப்பா வந்து பெருசா அதுக்கு எனக்கு விடல வெளியூர எல்லாம் அனுப்பறக்கு அவருக்கு நாட்டம் இல்லாததுனால
ஓ
எனக்கு அந்த மாதிரி விடவே இல்லைங்க அப்பா அப்புறோ அதுக்கடுத்துதா நம்ம சும்மா டீச்சரா வெக் பண்ண அதுக்கப்புறம் மறுப்டியும் க கல்யாணோ அப்டி இப்டினு அப்டே போயிடுச்சு ஆனா எனக்கு இப்பியுமே என்ன அ பண்ணணுனா எனக்கு அந்த விவசாயம் ஃபாமிங்கில எனக்கு எப்பிய்மே இப் சின்னதுலருந்தே அதுருக் எனக்கு அதுல எதாவ்து பண்ணணுனு எனக்கு இப்பியுமே அது தோணு அது எதாவ் பண்ணுவேங்கிற ஒரு ஹோப் எனக்கு இன்னுமே இருந்துகிட்டுதா இருக்குங்க இப்ப இல்லினாலு ஃப்யூச்சர்ல அத மாரி போயி எதாவ் செட்டில் ஆ கனோங்குற ஆச ரொம்பருக்கு
ஓ நீங்க இருக்கிற்து சிட்டி சைட்
அ சிட்டி சைட்ல தா இருக்கேங் நாம சிட்டி சைட்ல தா இருக்கோ ஆனா வந்துட்டு அ அதனுடைய அனுபவங்கள் வந்து வேற அது மாரி எனக்கு வேணுங்குறக்காகவே நா பாத்திங்கனா மாசோ ஒரு வாட்டி நா போய்ட்டு போய்ட்டு வருவே அந்த ம அந்த சூழலுக்கு இருக்கணு அப்டின் சொல்லிட்டு ஒரு ஃபு ஒரு நாள் முழுக் க அங்க வீட்ல எங் வீட்ல அவர கூட்டிட்டு நா அப்டியே ஒரு நாள் ஃபுல்லா அங்க போய் நா சுத்தி பாத்துட்டு எப்டி எப்டி அங்க இயற்க்யே கெடைக்கிற எந்த பொருளா இருந் தாலு வாங்கறக் நா ரொம்பவுமே ஆர்வமாருப்பே
ப்ப நீங்க சார்ந்த ஃபேமிலி பேக்ரவுண்ட் வந்து பாத்திட்னா ஃபாமிங்கா இல்ல அவுங்
அப்படியெல்லா இல்லேங் எனக்கு ஃபா அந்த ம அந்த ஒரு மாதிரி எல்லா கெடயாது எனக்கு அது தனிப்பட்ட முறைல எனக்கு கொஞ்சோ ஆர்வோ ஜாஸ்
இல்ல இல்ல அது ஓ உங்ளுக் இருக்கு நா கேக்குற்து உங்க இப்போ நீங்க போய்ட்டு வரேன் சொல் றீங்ளே இப்போ வந்து பாதிட்னா நீங்க
இல்ல இல்லிங்க அவுங்க நா போய் போய் பழகி பழகி அவுங்கெல்லா எனக்கு ரொம்ப நண்பர்களா மாறிட்டாங்க நா ஒவ்வொரு வாட்டியு ஒவ்வொரு ப பக்கம் போ அந்த நா போய் போ அடிக்கடி போறேன் சொல் பாத்திங்களா அந்த இது வந்து ஒவ்வொரு தோட்டோ தோட்டமாருக்கு அப்டியே அ ஃபஸ்ட்டு பாத்தீங்ன்னா பால் பண்ண ருக் கு அப்புறோ வந்து விவசாயம் பண்ணுவாங்க அப்புற காய்கறிகள் தோட்டோ அந்த மாதிரி மாறி மாறி இருக்குங்ளா அப்டி போய் பழகி பழகி அ அவுங்க ந ரொம்ப நட்பு ரீதியா அவுங்க இந்த மாதிரி இதாயிட்டாங்க
கண்டிப்பா ஏன்னா அந்த க்ராம சைடு இந்த விவசாயம் சார்ந்திந்தவங்கள ஈஸியா இருக்கு இப்ப பழக ஆரம்பிச்ர்வாங்க மத்த நம்ம சிட்டி சைட்லருக்க அ எதார்த்தனமான நெலமையில
கிட்ட அ பேசி பழக்னா தா அவுங்க அவுங்ளுடைய இதெல்லா உங்ளுக் கு தெரியாது அதனால அந்த சூழல்லே அவுங்க இருக்கிறங்காட்டி நல்லவங்களாவே இருக்காங்க
தம்மா நெலமை எதுவா இருந்தாலு வெளிப்படையா பேச எல்லா எ காரியங்கள செய்
ஆமா அந்த மாட்டு பொங்கல் அன்னைக்கு கண்டிப்பா நாங்க அந்த ஒரு பெரி ய ஒரு மாட்டு பண்ணையே ஒருத்தவ்ங்க வெச்சிருக்காங்க நாங்க எதாவ்து அவுங்களுக் வாங்கி கொண் ப்ப அவுங்களுக்கு செரி அந்த மாடுகளுக்கு செரி குடுத்துட்டு டு ஒரு நாங்க ஃபுல்லா அந்த மாட்டுக்கு அந்தன்னைக்கு எல்லாமே பண்ணி விடுவாங்க அது குளிப்பாட்றதா இருக்கட்டு அத ரெடி பண்ணி பொங்கல் வெச்சு அதனால அது ஒரு ஒரு நாள் முழுக்க எனக்கு இன்ட்ரெஸ்ட் அப்டே சொல்லி சொல்லி பாத்து பாத்து இப்ப எ பிள்ளைங்களுக்கு பாத்தீங்கன்னா அதுல ரொம்போ நாட்டோ ஜாஸ்தி ஆய்டுச்சி நா எதாவ்த் ஒன்னு ரெண்டு மறந்தா கூட அவுங்க திருப்பி ஞாபப்படுத்தி
ஆமா செரி செரி நல்லா நல்ல விஷியோ ஏன்னா ஃபாமிங் விரும்புறது எ ஏன்னா எல்லாருக்குமே இப்போ இங்கேதா ஐ டில ஒர்க் பண்ணாலு எங்க ஒர்க் பண்ணாலு எல்லாருக்குமே அந்த ஒரு ஒரு இப்ப மோஸ்ட்லி விவசாய குடும்பத்துலிருந்து ஐ டில் ஒர்க் பண்ட்ருப்பாங்க வெளிய ஒர்க் எதாவ் ஒர்க் பண்ருந்தாங்க அப்டினா அந்த ஊருக் போறது அதிகமா விரும்புறதுக் கார்ணோ அந்த தோட்த்த போய் என்னதா ஐடில வேல செஞ்சுட்ருந்தாலு அந் தோட்டத்துல போய்
கண்டிப்பாங்க அந்த எடந் தானனுங் உங்களை இயற்கையோட நம்ம வந்து கலந்துக்க முடி யு அந்த காத்து வந்து நம்ம எங்க போனாலு அது நமக்கு கெடைக்காது நம்ம மனசே பாருங்க ரொம்ப லேஸ்ஸாயிரு அந்த மாரி போயிட்டு அந்த அந்த மாரி ஒரு சரவ்ண்டிங்ல இருக்கும் போது பாருங்க ரொம்ப நல்லாருக்கு நம்ம நா அடிக்கடி போறதே அதுக்குதா இங்கே ஏதாவது வீட்ல ஒரு பிசினஸ் ஸ்ட்ரெஸ்ஸா இருப்பாங்க நம்மளுக்கு அது இது இப்ப அங்க போய்ட்டு வந்தோம்னா நம்மளுக்கு ஒரு மறுபடியு அது ஒரு நம்மளுக்கு ஒரு பூஸ்டப் மாதிரி இருக்கு
கண்டிப்பா ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் மாரி கெடைக்
ஆமாங்க அது அந்த வெண்டைக்காவ் அத சாப்டும்போது பாருங்கள இயற்கையா அவங்க எந்த மருந்து போட மாட்டாங்க வெண்டைக்கா தோட்டத்துலருந்து அவர் கொடுப்பாரு அது வந்து டெய்லியுமே சாப்பலாங்க
ஆ அதா அதா அது
ஆ அவங்க அப் அப்படி இருக்கு அது ஃப்ர நம்ம நேச்ச அ இய நே நேரடியா வாங்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லாருக்கு போது கத்திரிக்கா வெண்டைக்கா பழ வகைங்கள்லெல்லா நல்லாருக்கு பாலுங்க பால்லருந்து இந்த சீம்பால் லல்லா குடுப்பாங்க போன் பண்ணிடுவாங்க நம்ம போய் வாங்கிட்டு வந்துருவோ அதெல்லா நல்லது நல்லாருக்கு
மாடு கண்ணு போட்டா சீம்பால் கொடு சா ஆ
நா கொஞ்ச ரொம்ப பெரிய சிட்டில்லாத இல்லலைனாலு இப் இந்த மாரி ஒரு பக்கத்தில இருக்கிற சரவ்ண்டிங் இருக்கிறங்காட்டி எனக்
ஓகே அத அதா இப்ப நம்ம அந்த சைடு போனோம்னாலே நம்ம இங்க க காசு போட்டு வாங்குறோ அங்கன்னா இந்தாங்க கொண்டு போங்க கொண்டு போங்கன்னு சொல் ஏகப்பட்ட அந்த இருக்குற காய்கறி அந்த கத்திரிக்கா விளையற வெளையற காய புடுங்கி நாங்க கொண்டு வா கொண்டு வாங்கன்னு சொல்ட்டு அவரு பையில போட்டு ஆ ஆமா ஆமா ஆ யோசிப்பாங்க யோசிப்பாங்க
ஆனா இங்க எல்லா அப்டி கெடையவே கெடையாது அவங்க அவ்ளோ ஒரு எதார்த் சுத்தமா இருப்பாங்க அவ்ளோ நல்லா பழகுவாங்க அவங்க அவங்களுக்கு எதுவுமே தெரியாது சூதுவாதே தெரியாதுன்னு வச்சுக்குவாங்களே நம்மலாம் ஒண்ணு ரெண்டு சொல்லி ஐயோ இது நம்மத தேவையில்லாம சொல்லி அவங்கள மாத்திரமோ அப்டிங்கிற மாதிரி இரு
ஆமா ஆமா இருக்கிற சூழ்நை நம்மக்கிற சூழ்நிலை அவன் மா நம்ம அந்த அங்க இருக்கிற சூழ்நிலை தகுந்த மாரி நம்ம ஆமா சரி சரி இப்ப என்ன பண்ணிருக்கிங்க
அதா இருக்க அத அதனால வந்துட்டு அதனாலதா கொஞ்ச ஃப்ரீயா அப்டி போகலா அப்படிங்கிற மாரி
சரிஓகே ஓகே ஓகே அ ஆ
நீங்க நீங்க என்ன நீங்களு ஒர்க் பண்றீங்க இல்லைங்களா
நா பிசினஸ் பண்ருக்கே நானந்த ஈசேவா சென்ரு
சரி சரி
ஆமா ஆமா இ நீ சண்டை எங்கேயே வெளியே போனீங்களா
இல்ல இல்லைங் இன்னைக்கு இங்க எங்கியு போ இன்னைக்கி ஒன்னு போல எங்க புள்ளைங்களுக்குலா நாளைக்கு பறிச்ச நடக்கிறதுனால எங்கேயு போகறதுக்கான வாய்ப்பு கம்மியா இருக்கு எல்லா பெரீசாயிட்டாங்க அதனால அவங்களுக்கு படிக்கிறது நெறையா இருக்கிறங்காட்டி இந்த வார கொஞ்ச போகல ஆமா ஆமா பெருசா எங்கேயு போக மாட்டாங்க நாங்க அங்க போறதா அதிக அந்த மாரி எந்த ந்தவியா அம் வெள்ளேச்சிக்கு மாரி அந்த சைடு போய்ட்டு வேற எங்க போருக்கு எங்களுக்கு பெருசா நா ஆட்டமே இருக்காது உண்மையாவே
சரி சரி ஆ ஆ
அங்க போயிட்டு வந்துருவாங்க ஒரு ஒரு மாசத்துல ஒரு தடவை இல்ல ரெண்டு தடவை அந்த மாதிரி போய்டிட்டு வரங்காட்டி எங்களுக்கு பெருசாக அதில இது இருக்காது
அதா அதா ஆஹ்
உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது வாய்ப்பு இருக்குங்களா நீங்க போயிருக்கீங்களா
ஆஹ் நாங்க இருக்கிறது ஒரு ஒரு சிட்டினி சொல்ல முடியாது ஒரு டவுன்சிப் டவுன் மாரி எங்களுக்கு அடி மான வாய்ப்புகள் இருக்குது நாங்க அதிக என்னோடைய அப்பா அம்மா எல்லாம் விவசாயத்தலதா இருகாங்க
செரி செரி இன்னும் நல்லா இருக்கும் உங்களுக்கு அப்பா அன ஏதாவது ஒரு விஷயம் அதாவதுன்னா உங்களுக்கு நல்லாவே
ஆஹ்ஹ கண்டிப்பா ஆஹ் கண்டிப்பாங்க நாங்க நாங்க அந்தட்ட அங்க போனாதான்ங்க இங்க வந்து சும்மா நம்ம ஓனா வச்சிருக்கிறதுனால எங்க ஸ்டாப்பு பாத்து வாங்க நம்ம அங்க இருக்கிற அதிகமாக அங்கதான் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஏதாவது இதுன்னா அந்த இந்த சைடு வருவோ டவுன் சைடு வரும்
சேர் சேர் செரிங்க ஆ உங்களுக்கு அப்போ இத இ அப்போ உங்களுக்கு இந்த சூழல்ல இருந்து நீங்க வெ வெளியில போறக்குதான் உங்களுக்கு மனசு வராது இல்லிங்களா
ப்ப அதனால தானே நான் அந்த மாரி வெளிய ப்போ வெளிய ஒர்க் பாத்துட்டு தா இருந்த அப்புற அதெல்லா இப்ப யோச்சு பாத்துட்டு ஆஃப்டர் மேரேஜ் அப்புற என்ன நான் இதாயிட்டே நம்மள யாராவது ஒரு ஆமா ஆமாங் போயிட்டு வந்துக்கலா ஒரு என்னுடைய நேட்டிவுக்கு இதுக்கு ஒரு நாற்பது கிலோமீட்டர் தா
ம் போனிங்கன்னா நீங்க நீங்களு போய் அதெல்லாம் பாப்பீங்க இல்லிங்களா அந்த அந்த வேலைங்கல்லா
ல்ல பாத்துட்தா இருந்தங அப்ப அப்ப ஹெல்ப் பண்ணிட்டு அதிகமா அதுதா காலேஜ் போயிட்டு வந் ஆம்மா அந்த வேலைய அதிகம அந்த வேலைய தான் நாங்க பாத்துட் மொதல் ஆஃபர் நமக்கு இன் சோர்ஸ் ஆஃப் இன்கம்மே
சேரி சேரி சேரிங்க ஆனா அதுக்கான கடின உழைப்பு இருக்கு இல்லைங்ளா காலையில நீங்க காலம்புற நேரமே போணு உம்
ஆமா ஆஹ ஆமா அப்டியே அவுங்க எங்க அப்
அந்த ஆனா நா ரொம்ப ஆர்வமா இருக்கு ஆனா எப்படியாது ஒரு வாட்டியாது லைஃப்ல அந்த மாரி பண்ணணும்னு ரொம்ப ஆசைய
ஆஹ் கண்டிப்பா உங்களுயைய ஆசையா
ரொம்ப நன்றிங் தோழா அந்த இத பத்தி பேசுற ஒரு நல்ல வாய்ப்பு உங்க கூட பேசுன ரொம்ப நன்றிங்க
தேங்க் யூ தேங்க் யூ